இருக்கீங்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லபடியா இருக்கே
நல்லபடியா இருக்கீங்களா செரிங்க என்னங்க பண்றீங்க
நா சும்மா உக்காந்துட்ருக்க நீங்க
நா பால்கனில ரவுண்ட் அடிக்கிறங்க
ம் சேரிங்க
ம் செரிங்க சொல்லுங்க என்ன சாப்டீங்க நா வந்து பொரோட்டா பொராட்டா சாப்டீங்க
ஓ ஓ ட்ரா ஓகே ஓகே
நீங்க
இங்க ரசம் சாப்பாடு
ஆ ரசம் சாப்பாடும்
அவ்ளோதாங்க ரசம் சாப்பாடு
தொட்டுக்க என்னாது வெரல் சாப்ட்டீங்களா
காலி
காறினா கறிதா எனக்கு தெரியு அது என்னா காறி
அது வந்து ந எங்க ஊர் ஸ்டைலுங்க அது
ஏங்க செரிங்கா செரிங்க செரி நீங்க என்னா படிக்கிறீங்களா இல்ல வேலைக்கு போறீங்களா
நா வேலைக்கு போறே
என்ன வேலைக்கு போறீங்க?
நா வந்து கால் சென்டர்
கால் சென்டரா செரிங்க பூடிக்குமா பேச உங்களுக்கு ரொம்ப நா வந்து இன்னு ஒர்க்கு போகல போக போறே ஆஃபர் லெட்டருக்காக வெயிட்டிங் பண்ட்டுருக்க இல்லங்க நா வர்க் போக போறே, புரியுதா ஆஃபர் லெட்டர் வரணு எனக்கு இன்டர்வியூக்கு எல்லா போயிட்டு செலைக்ட் ஆயிட்டே ஆஃபர் லெ ட்டர்க்காக வெயிட் பண்ட்டு இருக்க
கன்க்ராஜ்
தேங்க்யூ ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க
சரிங்க போது நன்றி
அதாங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி.
நானு உங்களுக்கு வேலையா வாங்கி குடுக்குறே
அத ஏய் நீங்க எப்படி பண்ண முடியும் உங்களுக்கே நீங்க வேல தேடாம கால் சென்டர் கிட்ட பண்றீங்க நீங்க எங்க இன்னைக்கு வாங்கி உங்களுக்கு எப்டிங்க தெரியு நா லாசா டைட்டானு நீங்க எப்டி
எனக்கு பேசுற விதத்துலயே தெரிஞ்சுடுங்க
புரியு எனக்கு ஃபர்ஸ்ட்டு லூசுன்னு பட்டோ குடுக்கலா உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு எனக்கு லூசு சொல்ல
எல்லாமே அதிகாரம் எல்லாமே இருக்குங்க
போங்க லூசுங்க நீங்க லூசுங்க நீங்க தா
நீங்க லூஸு நா டைட்டு
அப்டியா செரிங்க
அப்படிதான்
ஓகேங்க
அது என்ன அப்படியா எப்படியா
நீங்க நம்ப
என்னா விளாட்டு
ம் நீங்க வந்து ஒரு நம்பர் யோசிச்சு வச்சுக்கணு சரியா அது நா கரெக்ட்டா சொல்லணு அது வந்து எர்நூறுக்குக்குள்ள இருக்கலா
எரநூறு ஓகே இருக்கலா
ஓக்கேவா வேண்டாவா
ஓகே தாங்க சொல்லுங்க
ஓகேவா ம் இல்லைங்க நா யோசிக்க வேண்டாமா எ நம்பற
யோசிங்க உங்களுக்கு யாரு தடுத்தா இப்போ
ஓக்கே சேரி உங்க நம்பர் வந்து நூத்தி தொண்ணூறா
சும்மா கே இல்லங்க
இல்லையாங். கேஸ்
நூத்தி தொண்ணூறு ம் ம் எ நம்பர் வந்து நூறுக்குள்ளதா இருக்கு
அது நீங்க எதுக்கு சொல்லிட்டீங்க
நா சொல்லிட்ணுங்க
என்னங்க சரி நானும் நூறுக்குள்ளயே நானு நூறு குள்ளியே யோசிச்சி வச்சுக்கிற ஓக்கே சேரிங்க கேளுங்க இப்போ நீங்க தா கேக்கணு
ஒங்க நம்பர் வந்து எழ்வதா
எழுவது வந்து லோயருங்க
கம்மியா
ஆமா
ஓக்கே
ஒங்க நம்பர் வந்து அறுவதா
இல்லங்க அறுவத்தா சொன்னீங்க அது ரொம்ப அதிகம்
மாத்திகாம
தெரியு ஒங்க நம்பர் வந்து ஆ இருங்க அறுவதா ஐய்யய்யோ எனக்கு எப்டி சொல்ணு அது உங்க நம்பர் வந்து நைன்டி ஃபையா
இல்லங்க அதிகம் தா சரி உங்க நம்பர் நாப்பதா நாற்பது
அதிகம் உங்க நம்பர் வந்து எழுவத்தி ரெண்டா
இல்லங்க கம்மி சேரி உங்க நம்பர் வந்து முப்பதா
முப்பது அதிகம் உங்க நம்பர் வந்து எழுபத்தி மு அஞ்சா
இல்ல கம்மிங்க உங்க நம்பர் வந்து இருவதா
ஆஹாங்க அதிகம் உங்க நம்பர் வந்து ஆ இம் எழுவத்தி ஒம்போதா
இல்லங்க அதிகம் சரி உங்க நம்பர் வந்து பத்தா
ஆ அதிகம்
சேரி
ஆ ஆ பத்து சொன்னீங்களா
ஆமா
அது எப்படி சொல்றது கம்மிங்க கம்மி கம்மி ஓ உம் உங்க நம்பர் வந்து ஆம் நை ஆ ஆ ஆ எழ்வத்தி எட்டா
இல்லங்க அதிகம் உங்க நம்பர் வந்து பதிமூனா ஒங்க நம்பர் பதிமூனா
உங்க நம்பர் வந்து எழுவத் அதிகம் உங்க நம்பர் வந்து எழுவத்தி ஒன்னா
இதனே காமி உங்க நம்பர் வந்து பதினொன்னா
ஆமாங்க
பாத்தீங்களா கரெக்ட்டா சொன்னே நீங்களு நெருங்கிட்டீங்க ஆனா அந்த நம்பர் சொல்லாம வேற நம்பர்லா சொல்றீங்க எழுவத்தி ஏழு எழுவத்தி ஏழு எழுவத்தி ஆறு சொன்னீங்க எழுவத்தி எட்டு சொன்னீங்க எழுவத்தி ஆறு சொன்னீங்க எழுவத்தி எட்டு சொன்னீங்க எழுவத்தி ஏழு சொன்னீங்களா ம்
செரி விடுங்க தோல்வி வந்து
சரி ஓகேங்க இப்ப வந்து நம்பர்ஸ்லையே ஆ ஆ நம்பர்ஸ் வேணா இப்ப எதாவ்து ஒரு இது யோசிச்சுக்கோங்க வேடு அந்த வேட் வந்து ஆறு நம்பர் ஆறு ஆறு டிஜிட்லதா இருக்கணு ஓகேவா அதுங்ளே கரெக்ட் ஆமா ஆர்
ம்
ஓகேவா
இருங்க இருங்க யோசிக்க விடுங்க நா என்ன யோசிக்கிறது ஏழு நம்பர்க என்ந்து
உங்கள்து ஏ வா சரி ஓகேங்க
உங்களந்து யோசிக்கிட்டீங்களா
ஆ யோஸ்சிட்டோ
உங்க இதுல வந்து ஏ இருக்கா
இல்லங்க உங்க இதுல எ இருக்கா
ஃப்ர்ஸ்ட் வந்த
ஓகே
உங்க இதுல வந்து ஆர் இருக்கா
ஆ இருக்கு லாஸ்ட்டுங்க
ம்
லாஸ்ட்டு
ஓகே
இங்க எதுலா இருக்கா
ம் நாலாவ்து
ம்
உங்க இதுல பி இருக்கா
இல்லங்க என்ன சொன்னீங்க பியா
ம்
இல்ல இதுல
ம்
உங்க இதுல வந்து என் இருக்கா
இல்ல உங்க இதுல என் இருக்கா
இல்ல உங்க இதுல ஹெச்சு இருக்கா
இல்ல
ம்
உங்க இதுல வந்து எஸ் இருக்கா
ஆ இருக்கு மூனாவத்துல உங்க இதுல ஈ இருக்குதானே
ம் இருக்கு
எத்தனாவதுல
அஞ்சு
ம் ஆ
உங்க இதுல எம் இருக்கா
இல்ல உங்க இதுல எஸ் இருக்கா
ஆ
எத்தனாதுல
ஏழு எட்டு
ஏழு அது ஏழு எட்டா எட்டு வேடா உங்களது
ஏழு எட் இருந்துங்க
என்னங்க நீங்க எப்பப்ப நீங்க சொன்னா எப்
ஆ ஆறு ஏழு சரி ஆறு சாரி கவுண் பண்ணவே மறந்தர்றே
செரிங்க
உங்க இதுல வந்து ஆ ஆக்ட்ரஸ்ஸா
ஆமா
ஆகா இல்ல ம்
ம் ம்
உங்க இதுல வந்து ஐ இருக்கா
ஆ ரெண்டாவது
ம்
உங்க இதுல ஜ இருக்கா
ம் ம் இல்ல எல் இருக்கா
இல்லங்கா உங்க இதுல வந்து சி இருக்கா
ம்ஹ் ஓ இருக்க உங்க இதுல
ஏ இதுல இல்லங்க
ம்
ம் இருங்க யோசிக்கவேணாமா உங்க இதுல வந்தூ டீ இருக்கா
இல்ல உங்க இதுல டீ இருக்கா
டீ இல்ல உங்க இதுல எஃப் இருக்கா
ம் உங்க இதுல ஆஹா எஃப் இல்ல சாரி ஜி இருக்கா
இல்ல உங்க இதுல ஜி இருக்கா
ஆஹா
நீங்க
சொல்லுங்க நீங்க தானே நானா ஆன் உங்க இதுலப் டீ இருக்கா ஏ நீங்க கேட்டுக்கிட்டீங்க நாதா இப்போ சாரி உங்க இதுல டீ இருக்கா
இல்ல இல்ல உங்க இதுல டி இருக்கா
ஆ இருக்கு ஒன்னு செகண்டு தேடு
செகண்டு தேர்டா அட்ரஸ்சா
ஆமா
செரிங்க
நீங்க
நீங்களு ஏ அது வே நா என்னன்னா சொல்லிக்ர்கே ஒங்களுக்கு சொல்லுங்க
எஃப் ஐ ஆர்
ஃபிஷ்யர்டுங்க நா சொன்னது
ஃபிஷ்சரா
ஆமா
சேரி
ஆமா எப்புடி கொஞ்சோ கொளுப்பிச்சா சேரிங்க நா இக்குற சேரிங்க சேரிங்க நா வைக்கிறேங்க ஆ ஆ